ஹலோ ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க வீட்லல்லாரும் எப்டி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க்கா பாப்பால்லா எப்டி இருக்கா அண்ண எப்டி இருக்காங்க
ம் எல்லாரும் நல்லா இருக்காங்க என்ன வேல ஆயிட்டு இருக்கு வீட்ல
இப்பவ ஒன்னு இல்லக்கா இப்பதா சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சே ஒருத்தன் தூங்குறா ஆ பாப்பா வெளாடிட்டு இருக்கா உங்க பாப்பா
எங்க பாப்பாவு வெளையாடிட்டு தா இருக்கா நீங்க அது சி வந்து நீங்க எப்டி வந்து வீட்லயே வெளைய வச்சறீங்களா இல்ல வடை ஆ நீங்க கடையில வாங்கிக்வீங்களா
ஆ இல்லக்கா வீட்லயே வெளைய வப்போ ஆ சீரக சம்பா அப்புற கருப்பு கவுனி சீரக சம் பாலயே வந்து புழுங்க அரிசியு நா நாங்களே இது பண்ணுவோ ரெடி பண்ணுவோ அப்புற ஆ பச்சரிசியு நாம்ளே ஆ பிரியாணிக்கிலா பண்ணிக்கலா அப்புற கருப்புகவுனி மாப்பிள்ள சம்பா அப்புற மணி சம்பா அந்த அரிசி எல்லாமே வந்து நாங்களே இது பண்றோ சப்போஸ் எங்க கிட்ட நீங்க கேக்குற அரிசி இல்லன்னா வெளிய வேற ஒருத்தவங்க்கிட்ட இருந்து வாங்கி கூட குடுப்போம்க்கா
ஓ பரவால்ல பரவால்ல இப்ப நீங்க எப்டி வந்து நீங்க வந்து ஆ ஒரு வயலு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப வந்து ஒரு அர ஏக்கரா இவ்ளோ இது போட்டுக்கலா அது போட்டுக்கலா ஏன்னா நம்ம தனியா எல்லா பண்ண முடியாது இல்லையா
ஆமா ஆமா ஆ அது அது பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது ஆனா அ அதெல்லா அவருக்கு தா தெரியுங்க அ அவங்க போடுறது மட்டு தெரியுது போடுவாங்க அ போடுவாங்கட்டு பட் இப்போ வெயில் கொஞ்சோ அதிகமா இருக்கிறதுனால இப்ப எது போடலன்னு நெனைக்கிறே தண்ணி கொஞ்ச கம்மியா இருக் கு அப்டின்னு சொல்லிட்ட ஆமா இந்த வருஷ அவ்வளோவா எதுவு போடல மாப்பிள்ள சம்பா மட்டு போட்டாங்கன்னு நெனைக்கிறே மாப்பள சம்பா கருப்பு கவனியு மட்டு போட்ருக்காங்க ஆ இப்ப அறுவட பண்ணிட்டாங்க ஆ
நல்லது நல்லது நல்ல நல்லது நானு நாங்க என்ன பண்ணுவோனா நாங்க வந்து நார்மலா வந்து ஆ ஐயாது இருவது இல்லன்னா வந்து முப்பத்தாறு அந்த மாரி அரிசி போட்டுக்குவோ அத வந்து வீட்டுக்கே நாங்க எடுக்கறோ அப்டின்னா அத பாலிஷ் பண்ண மாட்டோ
ஆ நாங்களுமே பாலிஷ் பண்ண மாட்டோம்க்கா நாங்க வந்து எந்த மருந்து அடிக்க மாட்டோ ஆ பூச்சி மருந்து எதுவுமே அடிக்க மாட்டோ ஆ நேச்சுரல்லா என்ன ஆ அதுக்கு ஒர போட முடியுமோ அது மட்டுந்தாங்க போடுவோ வெளியேந்து வாங்குற விவசாய்ங்க கிட்ட இருந்தோ அதே மாரிதா வாங்குவாங்க அது தவிர்த்து வந்து ஆடு மாடு அதெல்லா வளப்பாங்க அது ஒரத் துக்காக அதெல்லா வளப்போ அப்பறோ இப்போ புதுசா வந்து அந்த குட்டையில இருக்க மீன்னெல்லா வந்து கொஞ்ச நல்லா ஒரோ குடுக்கு அந்த தண்ணி ஊத்தனா நல்லா பூச்ச எல்லா வந்து அந்த மண் புழு வந்து நல்லா இதுவாகு வளர்ச் சியாகுன் சொல்லிட்டு இப்ப புதுசா ஒன்னு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வருஷந்தா இப்பதா வெட்டியிருக்காங்க ஆ அப்பதா இப்ப மழை பெய்யு கரெக்டா இந்த ஆ இந்த மாச மழை பெய்யு இல்லைங்களா ஆமா இந்த மாச மழை பெஞ்சா எல்லா இப்பதா கத்திரிக்கா போட்ருக்காங்க கத்திரிக்கா அப்பறோ ஆ கத்திரிக்கா நல்லா வருது எங்க எங்க வீட்டாண்ட வந்து நாட்டு கத்திரிக்கானு சொல்லுவாங்க முள்ளு முள்ளா இரு
முள்ளு முள்ளா முள்ளு கத்திரிக்கா
ஆ முள்ளு கத்திரிக்கானு சொல்லுவாங்க ஆமா நல்ல முள்ளு கத்திரிக்கா இருக்கு அது மு அ இந்த எடத்துல தவிர வேற எங்கயு கெடைக்காதுங்க கொஞ்ச கஷ்டந்தா கடைக்கிறது அந்த அது போட்ருக்கோ ஆனா இந்த சைட்ல்லா பூவெல்லா போட்டா அவ்ளவா வராதுங்க பூவெல்லா போட்டா வேஸ்ட் ஆயிடுனு சொல்லுவாங்க அதெல்லா போட மாட்டாங்க பூ மட்டு இப்பதா வந்து அந்த ஆ ஆப்பிள் ஆ வாட்டர் ஆப் பிள்ளுனுனு ஒன்னு வச்சிருக்கோ அது நல்லா டேஸ்ட்டா அது நல்லா இருகுங்க நல்லாவு நிறைய சேல் பண்ற ஆமா இப் இப்போ அ அந்த சீசன் இல்லைங்களா அது வந்து எப்டின்னா ஒரு சீசன் வந்துச்சுன்னா கரெக்ட் டா அந்த அந்த இதுல மட்டு நெறைய பழ வைக்கு நல்லா கா நல்லா சிவப்பு நிறமா இருக்கணு அப்பல்லா அப்டியே
சூப்பரா இருக்கு வாயில வச்சா தண்ணியா
ஆமா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க ஆனா இந்த வருசோ மாம்பழம் அவ்வளோ கெடையாதுங்க மாம்பழம் கம்மிதா இப்பயு மாம்பழம் நெறையா இருக்கு இந்த வரு ஆனா போன வருஷத்தோட இந்த வருஷ பரவால்ல போன வருஷ பலாப்பழம் வந்துச்சு பலாமரோ இருக்கு எங்க வீட்ல ரெண்டு பலாமரம் இருக்கு. ஒரு அது வளத்து வளந்து வந்து எட்டு வருஷமா வளத்தாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா தா காய் காய்க்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ தண்ணி ஆமா ஒரு ஒரு பலாமரோருக்கு நறைய தண்ணி போதா என்னன் தெரில அதுவே மரத்துலயே வந்து அழுவிடுத்துங்களா அது என்ன காரணோ அதுக்குன்னு கண்டுபுடிக்கவே முடில நாங்க ஒரு ஒரம் போட்றது இல்லையா மேபி அதுனால அழுவி
ஆ ஹா எங்களுது வந்து காய்க்கோ ஒரு டைம் கூட காய்ச்சதில்லனா
ஆமாங்க நல்லா காய்ச்சி எங்களுக்கு போக நாங்க நறைய வித்து கூட வி வித்துட்டோங்க அந்த அளவுக்கு நறைய காய்ச்சி போன வருஷோலா நறைய நல்லாதா இருந்துச்சு போன வருஷோ வாங்குனவங்ளா இந்த வருஷோ கேக் கேக்கறாங்க எங்களுக்கு வேணு எங்களுக்கு வேணு நாங்க எங்களாலதா குடுக்க முடியில இங்க
ஆட ஓ செரி செரி செரி
எல்லாமேவ் பழோ மரத்துலயே அழுவிடுதுங்க
ம் எங்கள் வீட்லயு ஒரு பலாப்பழோ அப்டிதா இருக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷோ ஆச்சு நெனைக் க்கிறே ஆறு இல்ல ஏழு எட்டு வருஷமே ஆனா இன்ன வரைக்கும் காய் காய்க்கவே இல்ல என்னன்னா பக்கத்துலேயை தென்ன மரோ இருக்கா பெருசா இருக்கறதுனாலயே என்னமோ தெரில அந்த நெழல்னால அது வளந்துட்டே போது இதே ஆக மாட்டேங்குது இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா காய் காய்காய்காத மரத்துக்கு வந்து இரும்புல ஏதாவது வந்து ம் அது எழுப்பி விடணு அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதாது ஆணி அடிச்சாலோ இல்ல வந்து அறுவால ஏதாது ஒரு ஒரு சாக்குப்பட்டுச்சுனாலோ இன்னைக்கு எந்த அந்த மாரி ஏதாது வேர் பகுதியில வந்து ஏதாது ஒரு இரும்புல வந்து அத ஒரு வெட்டு காயமோ இல்ல ஏதாது பண்ணணு ஆ ஆ பட்டு காய் காய்க்காது அப்டின்னாங்க அந்த மாரி பட்டு ம் நாங்க வெட்டி விட்டுவோ வெட்டிவெச்சு காய் காய்கிது ஆனா அந்த பிஞ்செல்லா விழுந்துருது
ஆ அது மாரிதா நல்லா கா பழம்லா வந்து பெருசு பெருசா இருக்கு ஆக்சுவலா அது வந்து பண்டு அது வந்து ஒரு ஊரு கோ ஆ ஊரோட பழோ அப்டின்னு சொல்லுவாங்க. அ அந்த அந்த ஊர்ல வந்து வந்து அது ரொம்ப நல்லா பழுக்குமா நல்லா இருக்குமா
ஆ நானு கேள்விப்பட்டிருக்கே கேள்விப்பட்டிருக்கே ஆனா எங்க ஊர் சைட்ல எல்லா இருக்கு இது கூட சேந்தனாலதா நல்லா இப்பவு நைட்டுக்கு வரவே இல்ல இதே வெய்ய வெய்ய ப பகுதியில வெச்சிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சி இன்னு நல்லா காத்திருக்கு நெனைக்க இது அ பிஞ்சே ஒட்ட மாட்டேங்குது தண்ணியா அப்பப்ப விட்டுறாங்ளா அப்றோ இப்டி நெழலாவு போச்சா அதனால அ அந்த இதே வெட்றதே கெடையாது நல்லா வந்து நல்லா கொட்டிடுதுன்னு வையே இது இதுக்கு முன்னாடில்ல வயல் குள்ள ஒரு மரோ வெச்சிருந்தங்க ஆனா அது ஆண் மரோ
ம்
ஆ இப்ப வரைக்கும் அதா என்னன்னா பலாப்பழம் வந்து அப்டி வாங்கிக்கறதுதா அவ்ளோ இதாலா இது பண்றதுல்ல ஆனா மித்தது மாம்பழல்லா பாத்தன்னா போன வருஷோல அவ்ளோ இன்கம் கெடையாது அந்த அளவுக்கு காசுமே இந்த டைம் எங்க எங்க ஊரு சைட்ல்லல்லா நல்லா காச்சிருக் இப்ப எ எல்லா என்னென்ன வெரைட்டி வச்சிருந்தாங்களோ எல்லாத்துலயுமே நல்லா காச்சிருக்கு இப்பல்லா போயி இப்ப நா எங்க வீட்ல சின்னதா வந்து போதுமான அளவுக்கு இருக்கு போதுமானத்துக்கு மேல அடுத்தவங்களுக்கு குடுக்க மாரி குடுத்துருக்கு நா பார்சல் பண்ற
கிளியு மயிலு வந்துருதுங்களா அந்த கிளியு மயிலுமே ஆமா கிளியு மயில் வந்ததுனால அது சாப்ட்டு மிச்சதா நமக்கு கெடைக்குது இல்ல அது ஒரு டி கரக்டா கொ கொஞ்சம் பிஞ்சா இருக்கும் போதே அது நல்லா கொத்தி கொத்தி வி ட்டுதுங்க வளரவே விட மாட்டிங்கிதுங்க போக வெர ட்டவு மனசு வரல அத பாவமா இருக்கு எங்க போவோன்னு சொல்லிட்டு
அதுக்கு இயற்கைக்கு மிஞ்சனதென்ன இருக்கு அது அது போகதா நம்மளுக்கு
ஆ சரி அதனால சரி அது சாப் போட்டோ சாப்ட்ட பிறகு மீதி நம்ம பாத்துக்கலா அப்டின்னு சொல்லிட்டு விட் விட்டாச்சுங்க இப்போ கொஞ் இப்பதா வந்து பழுக்க ஸ்டார்ட் ஆகுற ஸ்டேஜ்ல இருக்குங்க எல்லா சரி நாங்க என்ன பண்ணுவோ நாங்க வந் ஆள் வச்சுலாங்க அறுக்க மாட்டோங்க ஒ ஒரு பழுக்கற ஸ்டேஜ் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியு இல்லைங்களா இது என்ன பழம் பழு பழுக்குதுன்னு சொல்லிட்டு அப்ப இவுங்களே போய் மேல போய் பிச்சிப்பாங்க மேல ஏறி பசங்கள விட்டு பிச்சிருவாங்க மேலருக்கு ஆ ரொம்ப மேல இருந்துச்சுனா மட்டு தொடரண்டு போட்டு அறுப்பாங்க ஒரு பத்து மரோ கிட்ட பத்து மரோ நெறைய மரோ இருக்கு பத்து பதினஞ்சு மரோ கிட்ட உங்க ஃபஸ்ட்டு அ வேற யாருன்னா உள்ள வரக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு இவங்களு எல்லாத்தியு பண்ணுவாங்க
ம் அது நல்லதுதா அடுத்தவங்கள விட்டம்னால அது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு புடிச்ச மாரி அவிங்க வேல செய்யணு இல்லனாலு அது கஷ்டோதா இப்ப நாங்களே நாங்களே முக்கா வாசிக்கு பாத்தனா ம எல்லாத்துக்குமே வந்து ஆளுங்க இருக்க அந்த மஞ்சள் இருந்தா வந்து கள எடுக்கறதா இருக்கட்டு இல்ல மருந்து அடிக்கிறது இல்ல தண்ணி பாய்ச்சிறதுக்கு தண்ணி பாச்சிறதுக்கு தா இப்ப வந்து அந்த இரிகேஷன் மாரி சிஸ்டம்லா வந்துச் ச அந்த மாரில்லா யூஸ் பண்ணிக்கிட்டோ அது போக பாத்தா சொட்டதுக்கெல்லா நம்ம வந்து ஆளுங்களேதா நோக்கி போறதா இருக்குது
ஆளுங்க வரமாட்றாங்க யாரு ஒரு நாளைக்கு வந்து ஐநூர்பா குடுத்தா கூட வரமா ச்சா அங்க வேல செய்யதுக்கு கண்டிப்பா ஆள் வச்சே ஆகணு ஏன்னா ஆடு மாடு எல்லா இருக்கீங்கியில்லையா நாங்க யாரு எங்களுக்கு இப்பல்லா பயோ நாங்கலா யாரு கிட்ட போ மாட்டோ கண்டிப்பா ஒரு மூணு நாலு ஆளு ச்சு வேணு அது பாத்துக்கத்துக்கு யா ஒரு நாளை க்கு வந்தா ரெண்டு நாள் லீவ் போட்டுட்றாங்க
அது அப்டிதா ஆனா இன்னொன்னு வந்து அ இன்னொன்னு எப்டின்னா எங்க ஊரு சைட்லல்லா ஒவ்வொருத்தரு வீட்ல வந்து நீங்க எங்களுக்கு வந்து வேல செஞ்சு குடுத்தீங்னா நாங்க ஒங்களுக்கு வந்து வேல செஞ்சு குடுப்போ அப்டிங்கிற மாரியு ஒவ்வொருத்தர் வீட்லைலா இருக்கு சோ அப்டிங்ற வந்து பண் அது என்ன பண்டமாற்று முறைங்லா அப்ப அந்த காலத்துல அப்டியெல்லா இருந்துது அது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு இருந்துது இப்ப என்ன அப்டி னா அதெல்லா நாளடைவுல வந்து நா ஏ உங்க வீட்டுக்கு வந்து செய்னு எனக்கு என்ன அப்டி வந் து அப்டின்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க இன்னொன்னு வந்து ம் ஒரு பொருளு குடுத்தா இன்னொரு பொருள் அப்டி இருந்துருந்தா தா பிரச்சன இல்லயே இப்ப இந்த பணத்த பணத்து மேலதான எல்லாத்தூரமு
ஆமா
பணமேதா வந்து எல்லாருமே வந்து பணத் துக்காகதா ஓட்டோ எல்லாமே ஆனா வந்து எ வெறுமை ஓ பராவா ஓகே ஓகே ஓகே செரி சேரிடா நம்ம அப்றோ பேசலா ஆ பாய்